ஹலோ
வணக்கம் தோழி
ஆ வணக்கம் வணக்கம் மா
கொஞ்ச சத்தமா பேசுறீங்களா சவுண்டு கொஞ்ச கம்மியா இருக்கு மொபைல் கொஞ்ச பக்கத்துல வச்சு பேசுங்க
அ நா ஹெட்ஃபோன் போட்டு தா பேசுறே
ஓ பரவால்ல அது கலட் டிட்டு அப்டியே தொடந்து பேசுங்க அப்பதா க கேக்கு நல்லா சத்தமா கேக்கு
ஆ ஓகே ஓகே கழ்ட்டிட அப்ப
ஆ கழட்டிருங் ஒன்னு பிரச்சன இல்ல
சேரி சேரி ஓகே எங்கிட்ட வந்து அத ஹெட்ஃபோன் போ அப்படியா எங்கிட்ட ஹெட்போன் போட்டு அப்படிங்களா சேரி சேரி ஓகே
ம் நம்ம நா பேசுறே நீங்க அதுக்குள்ளயு கழட்டுங்க ஆ என்ன தலைப்பு பத்தி பேஸ் சலா ம் சாப்ட்டீங்களா நல்லா இருக்கீங்ளா அப்பறோ எந்த விஷயத்த பத்தி நம்ம இன்னைக்கி உரையாடுவோ
எத பத்தி நீங்க எத பத்தி பேசுறதுன் எனக்கு ஒன்னு ஐடியா தெரில உங்களுக்கு எதுவு தெரியுமா
ஆ ஓகே பேசலா தோழி என்ன சமையல் உங்களுக் புடிக்கு நல்லா சமப்பீங்களா
ஆ ஓரளவுக்கு நல்லா சமப்பே நீங்க
ம் நா பாத்தீங்க அப்டினா ஓரளவுக் சமப் பே ரொம்ப சூப்பரா சமப்பே அப்பல்லா கெடையாது
ஓகே ஓகே
ம் ஓரளவுக்கு சமப்பே சமயல்ல எனக்கு புடிச்சது பாத்தீங்க அப்டின்னா எனக்கு சைவம் வந் சாப்பாடு வந்துட்டு ரொம்ப புடிக்கு அசைவத்த விட ஆங்க எதனால அப்டின்னா நா சைவம்தா சாப்டுவே அதிகமாச்சே இப்ப அசைவம் பாத்தீங்க அப்டினா ஒரு ஒன் இயரா தா அசைவமே சாப்பறே அதுக்கு முன்னாடி வந்துட் நா ஃபுல் அண்ட் ஃபுல் அ ஸ்கூல் படிக்கில சாப்ட்டே அப்பற அத்தோட ஸ்டாப் பண்ணியாச்சு அதுக்கப்பற அசைவமே சாப்பில இப்போ ஒரு வருஷமா அதா நா சாப்ட்டுட் இருக்கே அதனால
அப்டியே உங்க வீட்ல வந்துட்டு சைவோ அ சைவோ அந்த மாரி இருக்கா இல்ல எல்லாமே சாப்புடுவீங்களா இல்ல சைவ அசைவ மட்டு சாப்டுவிங்
இல்ல இல்ல அ சைவோ அசைவோ ரெண்டுமே சாப்புடுவோ அ அசைவத் சில கறி அதாவது சிக்கன் அ மட் டன் ஆ மீனு நண்டு சாப்புடுவோ றால் வந்துட்டு அதிகமா சாப்பட மாட்டோ
செரி செரி செரி செரி அதேதா அதேதா அதேதா அதேதா சேந்தா எல்லாமே சாப்புடுவோ அப்பேலேந்து சாப்புடுவோ நா வந்து உங்களுக் கு மேரேஜ் ஆயிடுச்சா கல்யாண ஆயிட்டா இல்ல லவ் மேரேஜ் சேரி சேரி த நா மேரேஜுக்கு முன்னாடி மீன் சாப்ட மாட்ட அவ்ளவா இப்ப மீனு எல்லாமே சாப்ட்டுட்டு தா இருக்க மீன் முன்னாடி சாப்ட மாட்ட இப்ப எல்லாமே சாப்ட்டுட்ருக்க
ஓ அப்ப இப்பப் இப்ப பழகிடுச்சி
அ இப்ப பழகியாச்சி நிங்க எந்த ஊரு நீங்க நீங்க எந்த எரியா
எந்த ஊருனா புதுக்கோட்டை நீங்க
புதுக்கோட்டயா நா திருவாரூர்
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ம் உங்க ஊர்ல என்ன பிளேஸ்சல்லா இருக் கு எந்த பிளேஸ் நா ஒரு வேள உங்க ஊர்க்கு வந்தா
இங்க வந்து திருவாரூர்னாலே இங்க தேர்ரு தா இது
ம்
தேர்ருதா ரெம்பா ஃபேமஸ் இங்க
அ ஓகே
தேர்ரு நீங்க பாக்லா தேர் அன்னக்கி வந்திங்ன்னா தேர் பாக்லா பெரிய கோயில் அந்த கேயில் இல்ல என்ன வரு பெரிய கோயில்னா இங்க ஃபேமஸ்சு எனக்கு தெரிஞ்சி அதுவு மாத்தபடி வேற ஒன்னு அந்தளவுக்கு பெரிய விஷியமா இங்க எது இல்ல
ஓ ஓகே தோழி ஓகே தோழி நீங்க அதே மாரி புதுக்கேட்ட வந்திங்க அப்டினா
ஆ
எ ஐ பக்கத்துல தா அந்த அ குதுர கோயிலு ஒன்னு சொ
இந்துர கோயில் தெர்ல
பெரியங்காடை அடி அ ஐய்யனார் அப்டி சொல்லுட்டு ஒன்னு இருக்கு
ஓகே ஓகே அ செரி செரி
அது எதுனால ஃபேமஸ் அப்டினா ஆசியா கண்டத்திலே ஐ மீன் நம்ம ஆசியா கண்டத்திலேயே வந்துட்டு மிக உயர்ந்த குதிரை வநதுட்டு இரண்டாவது எடம் புடிச் சது நம் இந்த ஊர் ஐ மீன் புதுக்கேட்டை மாவட்டத்துக்குள்ள இருக்க ஊர்ல இருக்கு
அப்டியா செரி
ஆ நீங்க வந்திங்க அப்டினா அந்த குதிரைய தரிசனம் பண்லா குதுர வந்துட்டு திருவிழா வப்பாங்க இல்லையா
ஆமா
அன்னிக்கி பாத்திங்க அப்டின்னா அந்த மால இருக்கு தெரியுமா மாலனா எப்டி சொல்லுவே அப்டினா பூ மாலதா முன்னாடி போட்டு கிடுந்தாங்க அதாவது வேண்டுதல் நம்ம வக்கணு வேண்டுதல் வச்சிட்டு நெறவேற்னாலு ஓகே இல்ல வந்து ட்டு நேறவேற விட்டி வந்து வேண்டுதல் நெறவேறிச்சுங்கிறதுக்கா நம்ம மால போட்டாலு ஓகே அது எதுவே இது நம்ம விருப்போ அதுக்கு வந்த என்ன பண்ணுவாங்க அப்டினா மால வந்துட்டு ஒரு ஆள் உயர மால சொல்லுவே இல்லய
ஆமா
அதா விட பெரிய மால அப்டின்னா கொஞ்சோ கற்பன பண்ணிக்கோங்க அதாது இப்ப
அது மாரி நம்ம தரிசனம் பண்ணணு
ம் ஆமா அது வந்துட்டு எல்லா நாளு அங்க ம்
ம் நம்ம வேண்டுனது நெறவேறுனா அந்த மாரி
அ வேண்டுனது நெறவேறின்னா இல்லேன்னா வேண்டிக்கிட்டு நீங்க மால போடனுனாலு போடலா
செரி செரி செரி
அது பாத்திங்க அப்டின்னா எப்பவுமே அந்த மாரி போட மாட்டாங்கா ஆ அது என்ன சொல்றது பங்குனி உத்திரமா ம் ஆமா
ம்
பங்கு அது மாரி பங்குனி உத்தரமானு டக்குனு எங் ஞாபகோ இல்ல அதே மாரி தைப்பூசமா பங்குனி உத்திரம் சம்திங் தெரில அன்னைக்கு தா நீங்க என்ன பண்ணோ அப்டின்னா அந்த மா போட்றதுக்குன்னு வெளியூர்ல இருந்துலா வருவாங்க இப்போ உதாரணமா சொல்லணுனா சென்னை அந்த மாரி ரொம்ப வெளியூர்லருந்து எல்லாரு வந்து அந்த மால சாத்துவாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா அந்த செண்டிப்பூருக்கு தெரியுமா
ஆமா
அதுலதா மால ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிட்டுருந்தாங்க இப்ப எல்லாருமே நம்ம வந்து மால போட்றனால குதிரையோட வெய்ட்டுக்கு அந்த மாலயோட வெயிட் அப்டிங்கறது கூ நம்ம ஒரு மால போட்டா பரவால்ல கிட்டத்தட்ட ஒரு அ எண்ணூறு மால தொள்ளாயிரோ மால நம்ம போடும்போது குதிரையோ ட இது வந்துட்டு ஒரு அப்டின்னு சொல்லிட்டு அப்றோ என்ன பண்ட்டாங்க அப்டின்னா உ அந்த மாலய அப்டியே ரிஜெக்ட் பண்ணிட்டு அதயே அதே மால நீங்க அதே சைஸ்ல கொஞ்சுவாங்க ஆனா காகித பூ மாலையா கொண்டுட்டு வாங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம காகித மாலையா போடும்போது எண்ணூறு மால போடுற இடத்துல நம்ம ஆயிரத்தி ஐநூறு மால கூட போடலா
அது எப்டி காகிதப்பூ மால எல்லா போட்டா அது நல்லாருக்குமா அது என்னதா இருந்ததாலு அந்த நே ச்சரா இது இயற்கையா உள்ளதுதா நல்லாருக்கு அந்த வொய் வெயிட்டுக்காக அப்டி சொல்றாங்களா
இல்ல வெய்ட்டுக்காக சொல்றாங்க அதுதா இன்னு நம்ம செண்டிப்பூ மால போட்டோ அப்டின்னா மஞ்ச கலரு ஆ ஏதாது பூ வச்சுக்கட்னா ரெண்டு கலர்ல தா நமக்கு தெரியு அந்த குதிர நம்ம பாக்கும்போது இதே நீங்க காகித பூ மால போட்டீங் அப்பனா என்னென்ன கலர்ல எல்லா அந்த காகிதம் பேப்பர் வருதோ அது மொத்த கலரயு சேத்து கட்டிதா அந்த மால போடுவாங்க அப்ப நீங்க ஒரு ம் அந்த குதிர வந்துட்டு பெருசாருக்குன்னு வச்சுக்கோங்களே ம்
அலங்காரம் பண்ண மாரிருக்கும் அந்த மாரி
ஆ அந்த மாரிருக்கு இப்போ நீங்க வந்துட்டு அங்கிருந்து பாத்தீங்க அப்டின்னா அந்த குதிர வந்துட்டு இந்த மால பாக்கும்போது அவ்ளோ ஒரு அழகாருக்கு நம்ம ட்ரோன்லா வச்சு எடுத்து இன்ஸ்டாகிராம்ல எல்லா போட்ருப்பாங்க நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கெடச்சா பாருங்க அப்ப அத நம்ம பாக்கும்போது அவ்ளோ பெருசா அவ்ளோ அழகா தெரியு
அப்டியா நா பாக்கறே நா பாக்கறே நா
அ கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்லேலா இருக்குதா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியு கும்மங்கழல்னு வரு ஊரு பேரு
இங்க வந்து மழை எல்லா பெய்யா பெய்யுமா அங்கெல்லா ரொம்ப ஒரு வறண்ட பூமியல்லா இருக்கு அது மாரியா இல்ல எப்பிடி இரு க்கங்கல்லா பே பசுமையா இருக்குமா இல்ல வறண்ட பூமியா இருக்குமா புதுக்கோட்டை எல்லா அப்டி தானே சொல்லுவாங்க
ம் இப்ப பொதுவா சொல்லணு அப்டினா ஓரளவு வறண்ட பூமியு கெடையாது நார்மலா இருக்கு மழை வந்துட்டு வருது மலைகள் இங்க இருக்கு இந்த சைடுல எல்லா இந்த சித்தன்ன வாசல் எல்லா இருக்கு தெரியுமா
ஆமா ஆனா மழ பெய்யும் போது நெறையா பெய்யுமா மழ பெய்யுமா மழல்லா ஆமாங்க மழ காலத்துல எல்லா நெறையா
ம் மழை எல்லா வரு
சேரி சேரி சேரி சேரி நெறையா படத்துல எல்லா நம்ம பாத்துருப்போம்ல அதனால நா கேக்குறே
ஓஹோ சேரி சேரி ஓகே ஓகே
சேரி சேரி சே
அப்புற வேற சொல்லணுனா கலைஞர் பூங்கா ஓன்னு கட்டிருக்காங்கங்கப்ப ம் புதுக்கோடையோட பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு கலைஞர் பூங்கான்னு சொல்லி ஒண்ணு கட்டிருக்காங்க இப்ப வந்துட்டு அதோட சைஸ் பாத்தீங்க அப்டின்னா ரொம்ப பெரிய ரொம்ப நெறைய எடத்த கல சேத்தாப்புல ஒரு பூங்கா நீங்க உள் உள்ள பாத்தீங்க அப்டின்னா மீனு மீனா இருக்கலா மீனு தொட் ட்டி இருக்கு தெரியுமா அது கில்ல ஐ மீன் நீங்க உள்ள வரும்போதே ஒரு மலை மாதிரி உலக உருண்ட மாரி செஞ்சு வச்சுருப்பாங்க எல்லா யுனிக்கா இருக்கு நீ வாய்ப்பு கெடச் சுசுனா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா கூட அதுக்கு ஆப்போசிட்ல தா அது இருக்கு
அப்பிடியா சேரி சேரி நா பாக்குறே நா வர வாய்ப்பு இருக்கானு தெரில கண்டிப்பா கண்டிப்பா வரோ கண்டிப்பா மே நீங்க நா வந்து எங்க என்னோட அம்மா வீடு வந்து தஞ்சாவூர் தா
ஓ ஓகே ஓகே
அங்க வந்து எங்க அம்மா வீடு தஞ்சாவூரு இங்க தஞ்சாவூர்னா நெறையா இப்போ நெறையா இருக் கு இங்க நா கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு ரொம்பல்லா எடோ இல்ல இப்ப நெறையாவுமே இது பண்ணி இருக்காங்க நெறையா மாலு நெறையா வெளையாடுறதுக்கு நெறையா இப்போ நெறையா பண்ணட்டுருக்காங்க முன்னாடி கூட நா இருந்த டைம்ல இல்ல தஞ்சாவுல தா பெரிய கோயிலு அது ஃபேமஸ்ஸான உள்ளது அது இல்லாம நா மத்தபடி சொல்றே மத்தபடி நெறையா விஷயங்கள் இப்ப இருக்கிற மாரி நெறையா கொண்டு வந்திருக்காங்க அ இப்ப திருவாரு இப்ப கொஞ்ச கொஞ்ச நல்லா டெவலப் ஆயிட்டு தா வந்துட்டு இருக்கு
ம் ஓகே ஓகே ஆமா ஒரு ஒரு ஊருமே வந்துட்டு அ மக்கள் அதிகமா வர வர பாத்தீங்கன்னா அந்த ஊரோட ஆ வளர்ச்சியும் கொஞ்சோ அதிகமாயிட்டே தானே போகுது
இப்போ முன்னடி வந்து இப்போ எல்லாருமே ரொம்ப இதா தானே எதிர்பாக்குறாங்க இப்போ எல்லாருமே ரொம்ப அதிகமா ரொம்ப இப்போ லேட்டஸ்ட்டா உள்ளதுதா எதிர்பாக்குறாங்க அதுனால இப்ப எல்லா இடத்துலயுமே அது மாதிரி இது பண்ட்டாங்க
ஓ ஓகே தோழி நமக்கு நேரம் கடந்துருச்சு நம்ம ஆ தொடந்து நம்ம நாளைக் க்கி தொடந்து பேசுவோ தோழி நன்றி
பேசலாம் நாளைக்கு பேசலா நீங்க பேசுங்க பேசலாம் செர் செரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆ